ம் ஆமடா
ஆ
இப்ப தா நீங்க பேசறதே எனக் கேக்குது
அவ வந்து ஆஹ் வக்கீல் க்கு தா பி ஏ பி எல் தா படிச்சு இப்ப தா போன மாசமே அதா முடிச்சாளா முடிச்சுட்டு அவ வந் து நெக்ஸ்டு வந்து சென்னைக்கு போய் தா வந்து ட்ரைனிங்கு ஆ, ட்ரைனிங் அ, அட்டன் பண்ணனு அப்டின் சொன்னா ஏனா வந் து ஒரு அட்வெகேட் போய் ட்டு தான வந்து ம் ப்ராக்ட்டிஸ் பண்ணி தான ஆவணு ஒரு வக்கீலாவு அட்வகேட்டா மாற முடியு அதுனால அப்டின் சொன்ன அப்றோ டு அப்பறோ அந் மாரி எம் சி ஏ பண்ண போறே அப்டி நா சொன்னே அவக்கிட்ட ஓ அப்டியா ஆஹ்ய்ம் என் கூட படிச்ச ம் காலேஜ் படிச்ச ஒரு பைய கூட வந்து அ, எம் சி ஏ தா பண்ணா ரெண்டு பேர் பண்ணாங்க ஒரு போட்டு பண்ணா வந்து எஸ் ஆர் எம் ல தா பண்ணா ஒருத்தவ இப்ப வந்து அவ ஐ டி ஃபீல்ல தா ஒர்க் பண்ணிட்ருக்கா இவனு வந்து எம் சி ஏ தா எடுத்து படிச்சானா தெரியு அவ என்னா பண்றானு எனக்கு தெரியாது அவ பேர் வந்து மணின்னு ஏதோ ஒன்னு வரு இந் மாரி அவ கூட தான பண்ணா அப்டி சொன்னா ஆமா செரி இப்ப என்ன பண்றா அவ அப்படி கேட்டே ஆஹ், ரீசன்டா தா பாத்தே என்னா பண்றனு கேட்டே ம், ஐ டி ஃபீல்ல தா போய் ஜாயின் பண்ணானா ஹலோ அண்ணி கேக்குதா நா பேஸ் சறது ஹலோ
கேக்குதுடா நீ பேசர்து எனக் கேக்குது
ஆஹ் லைட்டு லைன்ல உ, ஆன் சொல்லுங்க அப்ப தா நீங்க இர்க்கறது எனக்கு தெரியு சேரி ஆமா வாய்ஸ் து ரொம்ப ஸ்லோவா இப்ப கேக்குது முன்னாடி கேக்கல அதா ஆஹ் இந்த மாரி அவன்ட்ட நா என்னா பண்றன் கேட்டே ஐ டி ஃபீல்ல தா போய் ஜாய்ன் பண்ணானா அண்ணி ரெண்டு வருஷோ வந்து எம் சி ஏ முடிச்சுட்டு அப்பறமேட்டு பைத்தான் தனியா வந்து கோர்ஸ் போனானா முடிச்சிட் டு ஐ டி ஃபீல்ல தா போய் ஒர்க் பண்ணானா அது ப்ரஷர் தாங்கலயா செம்ம ப்ரஷர்ரா அது சென்னை செட் ஆவலையா சென்னைல் தா போய் காலேஜ் முடிச்சா அப்பறோ சொல்லிட்டு இப்ப வந்து டி என் பி சி க்கு ப்ரிப்பர் பண்ணிட்ருக்கானா ஐ டி வந்து ரொம்ப ப்ரஷரா இருக்கு அப்டி சொல்லிட்டு ஃபுட்டு எது செட் ஆவலையா ஆனாலு ரெண்டு வருஷோ படிச்சு முடிச்சு தனியா கோர்ஸ் எல்லா முடிச்சுட்டு ஐ டி ஃபீல்ல வேல கெடச்சு ப்ரஷராருக்கு சொல்லிட்டு போலயா அண்ணி இப்ப வந்து அஹ் டி என் பி சி போனா வந்து ப்ப ம் வி வீக்லி வீக்லி கெடைக் ஓ அதுவு முடிச்சாலு பென்ஷன்லா அப்றோ அப்டி சொல்லிட்டு இதுக்கு ட்ரை பண்ணிட்ருக்கானா
உம்
சிலவுங்க அதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு சிலவுங் இது இவ்ளோ தூரொ முடிச் டு இப்ப டி என் பி எஸ் சி ல போய் பண்ணிட்ருக்கா இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க ஹெலோ அண்ணி கேக்கல உங்க வாய்ஸு எனக்கு
ஆ கேக்குது
அ ஃபோன் எடுத்து வாய்கிட்ட வெச்சாதா கேக்குது என்னனா நேத் த்து நா ஏ ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசுன அவ்ங்க வந்துட்டு டி சி எஸ் ல ஒர்க் பண்ணாங்க டி சி எஸ் ல ஒர்க் பண்ணிட் ட்டு இதுக்கு போயிட்டா நா லண்டன் போய்ட் செட்டில் ஆயிட்டா லண்டன்லே டிஸ் சி எஸ் ல ஒர்க் பண்ணிட் ட்ருந்தா அதுக்கு அப்றமேட்டா இப்ப லண் டன்லே வந்துட்டு வேற ஒரு எடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிருக்கானா வேற ஒரு கம்பெனில ஷிஃப்ட் ஆயிருக்க அப்டின் சொல்ட்டு கால் பண்ணி பேசிட்ருந்தா அப்ப வந்துட்டு சொன்னா இந்த மேரி வந்துட்டு ஓங் கூட தா வந்துட்டு கூட படிச்ச ஒரு பைய அவனையு சொல்லி அவனு வந்துட் டு அந்த மேரி நான் ஐ டி தா போய் ஜாயின் பண்ணா நா ஜாயின் பண்ணப்பயே சொன்ன தயவு செஞ்சு வேணா நான் ஐ டி ஜாயின் பண்ணாதன் சொல்லிட்டு நா ஓங்கிட்டே என்ன சொன்னனோ அதே மேரியே நா அவன கோர்ஸ் படிக்க சொன்ன கோர்ஸ் படிக்க சொல்லிட்டு அதுக்கு அப்பறமேட்டா வந்துட்டு ஒரு து ஒரு சின்ன ஐ டி கம்பெனில வேலைக் சேந்தா சேந்துட்டு நாலு வர்ஷொ கஷ்டப்பட் ட்டா இப்ப நானே ரெக்கமெண்ட் பண்ணி அவன டி சி சி எஸ் ல வந்துட்டு வேலக்கி சேத்து உட்டுட்ட அப்டின் சொல்லிலா நீ ஏ இப்டி இருக்க அப்றமேன்ட் என்னோட சேல்ரி என்ன நா எவ்ளோ வாங்குறே அப்டிலா கேட்டுட்டு அதுக்கப் ப்றமேட்டா வந்துட்டு இந்த மீதி வந்துட்டு நா ஒனக்கு ஒரு ஷட்டு சொல்ட்டுமா எங்க அம்மா பேங்க் அக்கௌண்ட்ல சும்மா இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு அதாவது வந்துட்டு சும்மா இருக்கட்டூ அம்மாக்கு தன அப்டின்ட்டு நான் சும்மா காஸ் டிரான்ஸ்ர் பண்ணுனேன் எவ்ளோ இருக்கும் சொல்லு பாபோனு நான் எவ்ளோ போட்டன்னா வந்துடு எழுவது ஆயிரம் டிரான்ஸர் பண்ணுனேன் சும்மா இருக் தோ அப்டின்னு சொல்லிட்டு டிரான்ஸர் பண்னே என்னடா சும்மா இருக்குனுண்டு ட்ரான்ஸர் பண்ணியா அதா நூறு
அதான் அண்ணி இப்ப கத்தார்ல எங்க அண்ணன் ஒர்க் பண்ணுதுல அதுவே ஒரு லட்சத்து மேல அது வந்து ஐ டி ஃபீல்டு கிடையாது லாஜிஸ்டிக் கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்கல்ல டிரான்ஸ்போர்ட் பண்றது அந்த மாதிரி வேல அது வந்திருந்து இது வந்து நார்மலா அதுக்கு ஐடிப் இப்ப நம்ம ஊரிலே பாத்தீங்கன்னா அதிகமா சேலரி வாங்குறது எது பாத்தா ஐ டி தான் அப்போ வந்து இங்கே இப்டின்னா லண்டன்ல அதுக்குங்க ரொம்ப ஒரு ஹாய் சேலரி டிமாண்ட் பாத்தீங்கன்னா ஐ டி ஃபீல்டுல இருக்கவங்ளுக்கு தான் அதிகமா சேலரி அப்போ லண் லண்டன்ல சும்மா ஒரு வேலைக்கு போனாலே அதிக சேலரி இருக்கூ இவ் நீங்க ஐ டி ஃபீல்டுல போயிருக்கனா பின்ன எவ்ளோ இருக்க ஹலோ அண்ணி ஒங்க வாய்ஸ் கேக்கல அண்ணி
ஆமா நெறையாதான் சம்பாரிகிறான் தெரியு எப்டி அவ வந்துட்டு லண்டன்ல போய் ஜாயின் பண்ணப்பே வந்துட்டு என்னோட ஒன் மந்த் சேலரி வந்துட்டு இப்போ போர்லக்ஸ் அப்டினு சொல்லிட்டு சொன்னா இப்ப எப்பிடியு ஒ இது செவன் டு எய்ட் லாக் வாங்குவோ எப்போ என் கிட்ட சொன்னதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இப் சொல்ட்டுதான் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருகா
ஆனா பிரஷர்லா இருக்கா பிரஷ ல்ல ஆனா இப்ப வேல ப் பாத்தீங்னா நம்ம இந்தியால தான் நீ
இல்ல இல்ல பிரஷர் யாருக்கு தெரியுமா இருக் ஓ அதிலே வந்துட்டு இப்பதானே ஜாயின் பண்றாங்க இப் இப்ப ஜாயின் பண்றாங்கல்ல அவங்களுக்கு தான் பிரஷர் இருக் இவனுகெல்லா வந்துட்டு பிரஷர் இருக்காது உட்கார்ந்துட்டு நீ இந்த வேலைய செய் இந்த வேலைய செய் அப்டினு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பா
அதான் இப்ப லீடர் மாரி டீம் லீடர் அந்த மாரி
ம்மா இவன் டீம் லீட் மாரி
அதான் ஆனா வந்து இப்ப அந்த கொஞ்ச நாள் ஒன் இயர் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ற மட்டும் ப்ரெஷரா இருக்குல்ல கத்துக்கறப்ப மட்டூ அத போக போக அந்த ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஈஸியாடும் கரெட் தன இப்ப ஏன்னா என்னுடைய மாமா பையனே அவன் வந்து ஐ டி ஃபீல்டல தான் இருக்கான் அவனுமே வந்து இப்ப டூ இயர்ஸா ஒர்க் பண்றான் ஆனா இப்ப அவனுக்கு அந்த பிரஷர் அப்டிலாம் எதுவு சொல்றது இல்ல அவன் ஆனா அது அப்ப அவங்களுக்கு வந்து வந்து கத்துக்கற அந்த ஸ்டேஜ் மட்டும் தான் அப்டி இருக் அதுக் அப்றோ நார்மல் ஆயிடும் இல்ல ம்ம் அதுக்கே வந்து அவன் என்ன சொன்னா எப்பிடியும் வந்து வேலய விட்டு தூக்கிடுவாங்க இப்ப நா இன்னொரு